ஹலோ
வணக்கம்
வணக்கம்
எப்படி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்
சாப்பிட்டீங்களா
ஆஹ் இன்னு இல்லை இன்மே தான் சாப்பிட்ணும் இன்னைக்கு வீட்டில வந்து நான்வெஜ் செஞ்சுருக்காங்க சிக்கன் தான் செஞ்சுருக்காங்க இன்னிகிக்கா ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு வாரோ அந்த மாதிரி ஆய்டிச்சு எதுவுமே நான்வெஜ் எடுத்துட்டு வரல அதனால் வந்து இன்னிக்கு வந்து நான்வெஜ் செஞ்சிருக்காங்க
சேரி சேரி நல்லா சாப்பிடுங்க நான்வெஜ் வேற
நா எப்பவுமே வந்து எவ்ளோ செஞ்சாலுமே ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் குழம்பு ஊத்தி சாப்டுவே எப்பவும் போல அவ்வளோதாங்க
ஓ சேரி சேரிங்க ஆனா எப்பயாவது ஒரு வாட்டி சாப்படுறது நல்லா சாப்பிடலா
ஆனா அதுதா நா செய்ய மாட்டேங்கிறேனேங்க வரமாட்டிங்குது இந்த பிரியாணி இந்த குஷ்கா அந்த மாறினா மட்டு வந்து சாப்ட்ருவே என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த வெஜிடேபிள் ரைஸ்சு இந்த குஷ்கா அந்த மாரி குக்கர்ல வச்சு இது பண்றது அந்த மாரினா எனக்கு பிடிக்கும்ங்க வெரைட்டி ரைஸ் மாரி இந்த கொழம்புத்தி சாப்பிறதுலா சோம்பேறி தனமான எனக்கு வேலைகள் அது சாம்பார்னா நல்லா சாப்பிடுவே கீரை கொழம்புன்னா சாப்பிடுவே மத்தபடி வந்து இந்த கார கொழம்பு
என்ன என்னோட உசுரே சாம்பார் தயிர் சோருக்குதா எனக்கு சாம்பார்ல்லா எ ஃப்ரெண்ட்ஸ்லா அந்த லஞ்சு எடுத்துட்டு வரும்போது காலேஜ் டைம்ல நா அப்டிய டப்பாவே ஷபிள் பண்ணிப்பே எனக்கு அந்த சாம்பார் வேணு தயிர்சோருதுனால தயிர்சோறு வேணு நீ எங்க வீட்ல பிரியாணியே குடுத்தாலு நா அத மாத்தி விட்டுருவ
கரெக்ட் தா பிரியாணி வந்து ஒரு ரெண்டு நாள் சாப்ட்டா போர் யடிச்சு போயிடுதுங்க ஆனா சாம்பார் வந்து எத்த நாள் சாப்ட்டாலுமே வந்து சகிக்க மாட்டேங்குது ஒரு ஒன் மந்த்
ஆம்மா
ஒரு ஒன் மந்த் கழிச்சுதா போர் அடிக்க ஆரம்பிக்குது அது வரைக்குமே சாப்பில்லான்னு மாத்துர மாரி தா இருக்
அதுவா முக்கியோ இன்னு வந்து அந்த மாங்கா முருங்க்களா போட்டு சாம்பார் வச்சோம்னா ஐயயோ கோடி கோடியா கும்படல்லா அதுக்கு
ஆமா அடிபடிதா உண்மையிலே வந்து இங்க பாட்டி வீட்டுக்கு நா போயிருந்தே அந்த டைம்ல வந்து எங்க செடியிலே இருக்கு அவுங்க செடியில வந்து முருங்க முருங்ககாய் வந்து காய்சு இருந்தது ஃப்ரெஷ்சா எடுத்து அப்ப ப்பே கட் பண்ணி கார கொழம்பு வச்சாங்கங்க எப்பவுமே நா கார கொழம்பு அந்தளவுக்கு விரும்பி சாப்ட்டமாட்டே செய்யு போதே அவ்ளோ வாசனங்க எங்க மாமி கிட்ட நா போய் அடுப்பாண்டே நின்ட்டு மாமி சூப்பரா இருக்கு மாமி வாசனையே எனக்கு எப்ப சாப்பின்ணு போல இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஆ அவுங்களே வந்து அ பெசஞ்சு எனக்கு அவுங்களே ஊட்டி விட்டாங்க இந்த எப்டி சொ ஒரு ஸ்டேஜ் அப்றோல்லா எல்லாருமே ஊட்டி விடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா எனக்கு வந்து அவுங்க வந்து அம்மா மாரி பாத்துக்கிட்டு எனக்கு ஊட்டி விட்டாங்க அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு தெரியுமா உண்மையாலேயே அடிச்சுக்கவே முடியாத மாரி இருந்துச்சு
அத விட பங்க்ஷன்ஸ்ல போடுவாங்க இல்லியா சாம்பாரு கார கொழம்பு அப்டின்னு அந்த வத்த கொழம்புக்குல்லா நா அடிக்ட் ஐயோ எங்க வீட்ல செய் அது எங்க வீடுனு இல்ல எந்த வீட்ல செஞ்சாலு அந்த ஒரு டேஸ்ட் வராது அங்க போய் அந்த ஃபங்க்ஷன்ல அந்த பந்தியில உக்காரும் போது அந்த வத்தக்க கொழம்பு டேஸ்ட்டே அப்டியே தூக்கிடு ஒரு அப்ளோ போது அதுக்கு எதுவுமே வேணா
கரெக்டுங்க
செமையா இருக்கு சாப்பாடு எல்லா நா வந்து சாப்பாடு போட்டா சாப்பிட்டல்லா அத ரசிச்சு ருசிச்சு வழிச்சு சாப்பிட்டுருவே
கண்டிப்பா நம்ம வந்து இருக்கிறதே வந்து எதுக்காக்க சாப்
சாப் வாழ்வதே சாப்பிடுவதற்க்கு தானே அந்த மாரி சாப்பாடு விஷியத்துல்ல கொஞ்சோ எப்டி சொல்றது ரொம்ப இதுல்லா பாக் ஷைலா பாக் ககூடாது எங்கயாவுது குடுத்தானா டபுக்குன்னு வாங்கி சாப்ட்டறணு
ஆனா நா அப்டி இலங்க இப்ப வந்து ஒரு ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ அப்டிதா வந்து வெளியெல்லா சாப்டக் பழக்கப்படுத்துற அதுக்கு மின்னாடில்லா வந்து ஃபங்க்ஷன்லா மோஸ்ட்டா அட்டென்னு பண்ண மாட்டே அப்டி போனாலுமே சாப்டாமலே ரிட்டன் வந்துருவ இப்பதா வந்து அண்ணாவு அண்ணனோட அண்ணா ஃப்ரெண்ட்ஸ்லாருக்காங்க அவுங்களா அண் அவுங்ளுக்லா கல்யாணோ ஆய்டுச்சுலா அண்ணிலாருப்பாங்க அவுங்களா வந்து உக்கார வச்சு சாப்ட வச்சு கொஞ்சோ பழக்கப்படுத்தி இப்ப தா வந்து எல்லார் கூடயு கொஞ்சோ மிங்குளாக நா ட்ரை பண்றே அதுக்கு முன்னாட்ல்லா வந்து யார் கூடயு ரொம்ப பேச மாட்டே ரொம்ப பழக்கோ வச்சுக் மாட்டே இப்பதா கொஞ்சொ பழகிருக்கேனே நானு
ஓ ஏங்ளுக் வந்து சின்ன பிள்ளைலருந்தே என்னல்லா ஃபங்ஷன் எங்க போனாலு கூட்டிட் போய்டுவாங்க எ கையோடயே என்னது கூட்டு போய்டுவாங்க சின்ன பிள்ளலந்து ஸ்டில்நவ் இப்ப வரைக்குமே என்ன கூட்டுட்டு போறாங்க வீட்ல அதனால எங்க ஃபங்ஷனுக் போனாலு ஃப சொந்தக்காரங்ளா பாத்துட்டு சாப்டாம போனா அவ்ளதா ப்ட்டு தா போவனு சாப்ட்டு தா போனு அப்டின்வாங்க சே அதனாலே போய் சாப்
வா ஆமா எங்க வீ எங்க ஃபேம்லிலனா எ ப்டினா நாங்க ஃபேம்லியாருக்க மாரி எங்க அண்ணனோட அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபேம்லியாருப்பாங்க எதன்னா ஒரு பேட் டே எதனா ஒரு ஃபங்ஷன் அப்டின்னா ஒரு ஹோட்டல் போவாங்க எல்லாருமேச்சு வச்சு சாப்டுவாங்க நா மட்டு என்ன தெர்மாங்க பண்வே சும்மா தொட்டு சாப் புற மாரி நாலுவாய் சாப்ட்டு வருவே ஆனா பில்லெல்லா குடுத்துட்டு வந்துருவே அது க்கே எல்லார்மே திட்டுவாங்க இந்த பொண்ணு மட்டு தா மாறவே மாட்டேங்கிறா நாம்ப மாற்னா கூட அவ மாற மாட்டேக்கிறா அப்டின் சொல்லிட்டு செம திட்டு திட்டுவாக
காதாது இல்லயா அந்த மாரி டப்புன் வெளிய போயி நெறிய வாங்கி ஆட்ரு பண்ணி சாப் புட்றது அப்டின்ட்றது
எவ்ள எ ஃப்ரெண்ட்ஸ் கூடே மிங்கிள் ஆனால்மே எவ்ளோ வாங்னாலு ஒரு லிமிட்டா சாப்டுவனே அதுக்க ப்றோ என்னால சாப்டே முடியாது அதனால நா சாப்ட மாட்டே செரி அதுக்கே எல்லாருமே வந்து நீ சாப்ட மாட்டேங்கிற நீ டயட்ருக்க ஆனா தொப்ப லைட்டா வந்துச்சுன்னா கூட ஃபீல் பண்வேங்க ஐயோ வந்துருச்சு ஐயோ வ ச்சேன்ட்டு அப்றோ எக்ஸசைஸ் பண்ணி ஸ்கிப்பிங் பண்ணி
அது வந்து ஒரு அஞ்ச கூட ஆட்ரு பண்ணிடுவோ ஆனா அது சாப்புறது வந்து அப்டே ரெண்ரெண்டு ஆ போது வய்றொம்பிரு ச்சு அதுக்குனு ஒருபாய வச்சிருப்போ ஆ போது வய் ரொம்பிடுச்சு அடிப்பாவி அப்றோ எதுக்குடி அஞ்சு ஆர்டர் போட்ட அப்டினு வீட்ல வேற கேள்வி கேப்பாங்க
ஆமா கரெக்ட்டு தாங்க நா சாப்புறதுன் பாத்தீங்கன் வச்சுக்கோங்ளே ஒரு ஒன்ல வந்து ஒன் பை ஃபோர் பார்ட்டா தாருக்கு ஆனா ஒன்னு வாங்கிட்டு வேஸ்ட் பண்றதுக்கு நா என்ன பண்வேணா மோஸ்ட்ஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஆஃபா குடுங்க நா சாப்ட்டே அப்டினா பாக்லா இல்லன்னா வேஸ்ட் பண்றாதீங்க
இதா வீட்ல கூட எங்கம்மா கூ இப்போ நா சோற் வச்சேனா என கம்மியா வச்சாலு சாப்ட்ருவே அதிகமா வச்சாலு நா சாப்ட்டுப்பே எங்கம்மாக்கு நா சாப்புற அளவு தெரியு இவ்ளனா இவ்ளதா இந்த பிள்ளக்கி வெக்கனு அப்டின் சொல்லி இது முடிக்க நானா போட்டு சாப்ட்டதா நெனைவுல இல்ல எங்க அம்மா தா போட்டுவுடு தானா சாப்டுவே
பரவால்லங்க நல்ல மம்மியாருக்காங்க
கம்மியா போட்டாலு எங்க அம்மாதா எனக்கந்த சோற் போடுவாங்க அதிகமா போட்டாலு எங்க அம்மாதா போடுவாங்க எங்கம்மா எ மூஞ்சு டென்ஷன் வச்சே காட்றாங்க
கரெக்ட்டு தா இப்ப கூட அம்மா வந்து சாப்புறதுக்கு தா கூப்ட்டாங்க கண்டிப்பா நான்வெஜ்னா நா செரியா சாப்டமாட்டன் தெரியு ஆனால என்ன பண்வாங்க அப்டின்னா அவுங்ளே நால் வாய் ஊட்டி வுட்ருவாங்க நாலுவாய் எக்ஸ்ட்டாவா சாப்ட்டு வந்துருவே ஊட்டி விட்டாங்க அப்டின்னா நானா சாப்ட்டென்னா
அது அம்மா கைல சாப்ட்டொனா நமக்கு எவ்ளோ சாப்றோ நமக்கு தெரிய மாட்டுது ஆனா கொஞ்சமா சாப்டுற மாரி தா இருக்கு ஆனா ஆ ஆன் வாய் தொ பொளந்துகிட்டே இருக்கு கொஞ்சோ நம்மளுக்கு
சின் சின்தா கையி நம்ம அளவு எடுத்து வைப்போ ஆனா அம்மானா என்ன பண்ணுவாங்கன்னா பெருசு பெருசா ஊட்டுவாங்க எங்க அப்பா அத விட பெருசா ஊட்டுவாருங்க உண்மயால எங்க அம்மாவே வந்து ஆமா எங்க அம்மாவே மேலுன்னுவ எங்க அப்பா பாத்தீங்கன்னா இன்னு அப்டி பெருசு பெருசா ஒன்னுத்லே வந்து பாதி காலி பண்ருவாரு எங்க அப் பா ஒருவாயில அப்டி ஊட்டி விட்டுருவாரு அச்சோ அச்சோ
இது வாயா என்ன நெனச்சிங்கப்பா அப்டின்னு கேட்டியா
கண்டிப்பா கேப் ப்ப அப்பா இது உள்ள கூட போவாதுப்பா எனக்கு அப்டின்னுவ அப்புறோ என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமா கம்மி பண்ணுவாரு கம்மி பண்ண மாட்டாரு சும்மா தள்ளு தள்ளு தள்ட்டு நா கம்மி பண்ட்டே அப்டின் வாரு என்னய சின்ன வயசுலல்லா ஏமாத்
கிடு கிடுக்னு உதிரிட்டு நம்ள அந்த ரெண்டு பருக்க கீழ உழும் போது ஆ ஆ போட்டாச்சி போட்டாச்சி
ஆமா கரெக்ட் தா இப்டிதா ஏமத்த வச்சு சாப்ட வெப்பாங்க ஒரு ஸ்டேஜ் வந்து நம்ம வளர்ந்துட்டோல அதனால வந்து ஆ அப்பா கிட்டனா வேண்டா அப்டின்றுவே ஒரு சில நேரத்துல நானா போய் அவுங்க கிட்ட ஊட்டிகிட்டு சாப்ட்ருவே சேட்ட பண்ணுவ
ம் ம் ம் புரிது புரிது ஆனா சாப்புற விஷ்யத்துல நம்ம ஃபேம்லி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் போய்ருவாங்க வா சாப்டவா நம்ம நம்ம சாப்டாம அவுங்க சாப்ட மாட்டாங்க குண்டா வச்சு தட்டினே இருப்பாங்க வா வா வா
ஆமா அவுங்களுக்கு வந்து காலி ஆயிடணு அதே மாரி பாத்ரமு வந்து அதே நேரத்துல சாப்ட்டு முச்சு ட்டு எல்லாரு கழுவி போட்றணு அதுதா அவுங்களோட மைண்ட் செட்டே பிள்ளைங்ளுக்கு இப்ப தோணுமா அப்ப தோணுமாலா யோசிக்கமாட்டங்க அவுங்க சாப்டுன்னு சொன்னா நம்ம சாப் ட்டே ஆவுனுன்ற மாரி ஒட்கார வச்சிருவாங்கங்க
நமக்கு அப்ப தோணவே தோணாது அப்ப ரெண்டு வாய் திண்ணுவோ இது என்ன சோர் நீ தின்ற அப்டின்னு நம்மள ஒரு கொஸ்டின் கேக்றது ஏங்க எனக்கு பசிக்கவே இல்ல நீங்க கூப்டிங்கன் வந்து சாப்டா கொற சொல்றீங்க கம்மியா சாப்ட்டா ஒரு கொற சொல்றீங்க
கரெக்டா என்னோட மைண்ட் செட்ட நீங்க சொல்லிட்டீங்க பசி இல்லனாலு ஒக்கார வச் ச்சி சாப்டுன்னு தெளிப்பாங்க நம்ம சாப்ட்டோன்னு வச்சுக்கோங்களே இது என்ன சாப்பாடு நீ சாப்புட்ற
ம் நான்தா அப் ப்பவே சொன்னல எனக்கு பசிக்லனு ஏனா நீ ஒழுங்கா உட்டுருந்தா பசி ஃபுல்லா வரும்போது எடுத்து ஒரு குண்டாவே காலி பண்ணிருப்ப
கண்டிப்பா எனக்கு புடிச்சது எனக்கு வெஜிடேபிள் ரைஸ் அந்த மாரின்னா ஒரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா நானு போட்டுட்டு சாப்டுவே எனக்கு பிடிக்கல அப்டின்னா ரொம்ப கஷ்ட நா சாப்டவே மாட்டேங்க
ஆ அதா அந்த நம்ம இருக்கிற ஒரு நாள் அந்த நாள் எப்டி போதுன்ற பொறுத்துதா நம்ம சாப் ப்புற சாப்பாடு கூட எறங்கு
ஆமா எல்லாருமே என்ன பாத்தாங்கன்னா ஒரு கேள்வி தாங்க ச கேட்பாங்க இல்ல சொல்வாங்க சுவர் இருந்தால்தா சித் திரம் வரைய முடியும் மொதல்ல ஒடம்பு இருந்தாதா ஒன்னால படிக்க முடியு அப்டின்னுவாங்க சாப்ட சாப்டதா மெயினு நீ சாப்
நீங்க சொல்லணு எனக்கு மண்டையில் மூள இருந்தாதா படிப்பு நிக்கு அப்டி நீங்க சொல்லிருக்கணு
ஐய்யோ ஐயோ ஆனா நா
க்குனு படிக்கணுன்றத விட அதுக்கு ஸ்டோர் பண்றது இன்னொன்னு நம்ம ஆல்ரெடி முன்னாடி படிச்சிருப்போ இப்ப ஸ்டோர் பண்ணது அது முன்னாடி மறந்து டு ஐய்யோ முன்னாடி என்னமோ ஒன்னு படுச்சது என்ன டாபிக் அது
ஆமாங்க அதே மாரி கூட வண்டியில எல்லா யாரு கூடனா உக்காந்தேனு வச்சுக்கோங்களே நீ உக்காந்துட்டு யா அப்டின்னு ஒரு கேள்வி கேப்பாங்க ஏனா நா வந்து நம்ம வெயிட் கம்மியா இருக்கோல அதுனால வந்து ஆ காத்து மாரி இருக் கே நீ உக்காந்தது தெர்ல நீ எந்துக்கறது தெர்ய மாட்டேங்கது அப்டின்னு சொல்லிட்டு அநியாயத்
அத விட இன்னுன்னு சொல்லுவாங்க பாத்து பாத்து வண்டிள புடுச்சுக்கோ இல்லென்னா என்ன புடுச்சுக்கோ எங்கயாது பறந்து கேறந்து போயிட போற காத்தோட காத்தா அப்டின்னுவாங்க
கரெக்டா சொல்லிருக்க எப்பமே அண்ணா அண்ணிங்க கூடலா போனேன்னு வச்சுக்கோங்களே மூணு ஒரு வண்டியில மூணு பேரு உக்காருவோ அவ்ங்க ரெண்டு பேரு குண்டாதா இருப்பாங்க உக்காந்துருவாங்க நா வந்து கொஞ்சோ எடந்துருந்தாலு நா உக்காந்துருவேன்னா லவனியா பாத்து பிச்சுக்கோ காத்துல பறந்து போய்ட போற அ மாதிரி வந்து கிண்டல் பண்ணுவாங்க என்னய
அது இது நம்மள வந்து கிண்ணல் பண்றனா நம்ம அண்ணனுக்கு வந்து தூக்கோ வராது அண்ணனுக்கு வந்து முதல் பொழுதுபோக்கே நம்மதா நம்மளேதா மண்டைய அடி கிறது உதைக்கிறது நம்மளோட வாய புடுங்கறது நம்ம கை கிட்ட சண்டைக்கி வர்றது
கண்டிப்பாம் அன் நாங்கனாலே வந்து கூட பொறந்தவ்ங்களா இருக்கட்டு அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டு யாரா இருந்தாலுமே வந்து தங்கச்சிங்கள சீண்டல்ல அப்டின்னா அதுது கோ வர மாட்டேங்கது அதே மாரி ஸேஜ் வந்ததுக்கப்புறோ எப்ப கல்யாண பண்ணிக் போற எப்ப கல்யாணம் பண்
அது அப்டி சொல்ல மாட்டாங்க நீ எப்ப இந்த வீட்ட வுட்டு வெளிய போவ சொல்லு எப்ப இந்த வீட்ட வுட்டு நீ வெளிய போவ அப்டி நீ போனாதா நா ஜாலியா இருக்க முடியு
நா என்ன சொல்லுவே எனக்கு எப்ப தோணுதோ நா அப்பதாம் போவே அது வரைக்கு உங்க எல்லாரு வச்சு செஞ்ச்ட்டு தா நா போவே அப்டின்னு சொல்லி
ஓஹோ இன்னக்கி ஏ ஆட்டம் அப்டின்ற மாரி இது ஏ எல்லை இது ஏங் கோட்ட
கண்டிப்பா நானுமே அப்டி தா வந்து ஃபன் பண்ணிட்டு இது பண்ணுவே அதுக்கே வந்து அண்ணாகு கல்யணோ ஆய்டுச்சுனூக்கென்ன கல்யாணோ ஆவ்ல நீ ஃபஸ்ட்டு வீட்ட விட்டு கிளம்பண்ணுவ நா போவ்மாட்டே நா இங்க தா இருப்ப அப்டின்னு சொல்ட்டு சொல்லு
அப்டியேதாங்க இருப்பாங்க ஏதாவ்து ஒன்னு சொல்லணு இல்ல அவ்ங்க வாய்க்குதாவ்து பேசணு இல்லயா
கண்டிப்பா செ நீங்க அவ்ங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷோ நெறைய வந்து குடும்பம் எல்லாத்தையு வந்து ஷேர் இது பண்ணி நம்ம பேசணு ரொம்ப சந்தோஷோ நம்ம நெக்ஸ்ட் டைம் பேசுவோ நன்றி
நன்றி